ஹலோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னங்க மேடம் திடீன் ஃபோன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாள்க்கப்புற
ஒண்ணும் இல்லப்பா இந்த இதெல்லாம் வாங்கனே பொருள்ல்லாம் இந்த ஃப்ரிட்ஜு டிவி வாங்கன மெயினா டிவி வாங்கினது வந்து ஒரு ரெண்டு நாள் தான் ஒரு மாசம் கூட ஆகல திரிய ரிப்பேர் வந்துடுச்சு இந்த எலக்ட்ரிக்கு எலக் ட்ரிக் பொருள்ள திரியும் போய் நான் வந்து மாத்தலாம்னு குடுத்தா வாங்கிக்க மாட்டேன்றா வாரண்டி கார்டு இருக்கு இது மாதிரல்லாம் மாத்திக்கோங்கன்னா அந்த மதர் போர்டுக்கு அதுக்கு இல்லையாமே இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு டூ மச்சா இருக்கு ஒரே தலைவலி இருக்கு இதனால என் வீட்டுல அவர் இருந்துட்டு உ உன்னால தான் சொல்லிதான் இவ்வளவு பெரிய டிவி வாங்கன இதெல்லாம் தேவையா இப்டில்லாம் வேற பேசுறாரு இந்த பொருள்ல்லாம் வாங்கிட்டு ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஹெல்புல்லா இருந்தா கூட ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு எல்லாமே இப்படி பண்துப்பா
அது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கரெக்ட் தான் பா ஏன்னா வாரண்டி அப்படின்றாங்க ஆனா அந்த வாரண்டி பாத்தீங்கன்னா முக்கியமான பொருட்களுக்கு இல்ல இப்ப ஆல்ரெடி அது வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஓடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளுக்கு தான் அந்த வாரண்டி த்தி தாரக அப்பப்ப ரிப்பேர் ஆவுற பொருளுக்கு வாரண்டி கடை இல்ல அப்படின்றாக அதுக்கு எதுக்கு வாரண்டி நம்ல ஏமாத்துறாங் இப்ப வர பொருள் பத்தினப்ப கண்டிப்பா அந்த யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் அமஞ்சி போச்சு பஸ்டுலா நம்ம சின்ன வயசுலலாம் டிவி வாங்கிருப்போ அந்த ஓபன் பண்ணி மூடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் டோர் மாதிரி எல்லாம் இருக்கும் இன்ன வரலும் கூட அந்த டிவி பாத்தீங்கன்னா ஒரு சில கடையில எல்லாம் பாத்துருக்க இப்பவுமே அந்த டிவி எல்லாம் ஓடுற கண்டிஷன்ல இருக்கு ஆனா இப்ப வாங்குற டிவி மிஞ்சி போனா அதிகபட்சம் பாத்தீன்னா ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி தான் ஒரு டைமிங் எவ்வளோ நீ காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கினாலும் சரி டைமிங் வந்து அஞ்சு வருஷம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு இது மட்டும் இல்லை மத்த பொருளுமே அப்படிதான் இருக்கு சூழ்நல
ஆமாப்பா எனக்கு வெறுப்பா இருக்கு தெரியுமா இது இ இது மாத்திரம தான் இப்பின்ன போன வருஷம் அம்மா வீட்டுக்கு வேற ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் ஃப்ரிட்ஜும் இதே இல்ல இதே இதுதான் அது வாங்கி அதே மாதிரிதான் அது வந்து மிஞ்சி போனே இன்னாப்பா ஒரு மூணு மாசம் கூட ஓடல அந்த லைட்டு சரியா உள்ள எரியற லைட்டு எரிய மாட்டேது அதுக்கு போனா இங்க போங்க நீங்க ஹெட் ஆபீஸ்கு போங்க ஹெட் ஆபீஸ்ல கம்ப்ளைண்டட் பண்ணுங்க இங்க இதெல்லாம் வேஸ்ட்ட் அது இதுன்னு சொல்றாங்க எந்த பொருள் வாங்கினாலும் முதல்லல்லாம் அப்படி இல்லப்பா பர்ஸ்டு ஃபர்ஸ்டு வாங்னது ஃப்ரிட்ஜ் எத்தனை வருஷமா ஒழச்சுச்சு தெரியுமா இது ரெண்டாவது ஃப்ரிட்ஜ் வாங்குன அப்படி இருந்தோ இப்படி இருக்கு அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் டிவியும் இப்போ அது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி பழைய அந்த டோர் திறந்து மூடுற மாதிரி நிறைய வந்திருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி சின்ன டிவி அதயே ஒண்ணுமே இல்லைப்ப அது வந்து பின்னாடி அந்த போர்டே வந்து கூட தனியா வந்தா கூட அவங்க அதை எடுத்து நல்லா அந்த இதெல்லாம் பண்ணி கரெக்டா ஃபிட் பண்ணி அது ஓரளவு இத ஆகும் ஆனா இப்போ இருக்கறத பாத்தா ஒண்ணு கூட கேட்டா அது திறந்தா அவ்ளதான் போச்சு போச்சுனன்றாங்க ஒண்ணு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு என்னாதிரா இது நம்மளுக்கு ஏன் இப்படி ஒண்ணு மாத்தனா எப்பயாவது ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு வாங்கினா கூட இப்படியாப்பட்ட இதுவா வந்து அமையுதே அண்ணிட்டுன்னு இருக்கு
இது மட்டும் இல்லப்பா இனி வரும் காலங்கள்ல்லாம் இன்னும் மோசமா இருக்கும் போல இருக்கு இன்னும் மோசமான் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ரொம்ப அஞ்சாறு வருஷம் யூஸ் பண்றோம்ல அதுக்கும் கம்மியா யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும் போல இருக்கு ஆனா ஒரு சில பிராண்ட்லாம் இது வந்து ஸ்டார்ட்டிங்ல நம்ம இந்த எல் இ டி டிவிலா வாங்குவோம் பாத்தீங்களா அப்போ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கின டிவி இன்னவரிலும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இப்போ ட்ரெண்டாவாகா பாத்தீங்கன்னா அந்த பொருட்களோட தரத்தை குறைச்சிடறாங்களா என்னனு தெரியல சரி காலம் போற போக்குல நம்மளும் போக வேண்டிதான் ன்ன சொன்ன மாதிரி அந்த ஃபிரிட்ஜ் ஃபிரிட்ஜ்ல வந்து நம்ம கேஸ் யூஸ் பண்றோம்ல அந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட்லா வந்து வெளியில லீக் ஆனா கூட அதோட பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காதான் ஆனா இப்ப வர கேஸ் வந்து அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரிதான் இந்த நம்ம ஏசிக்குமே நம்ம யூஸ் பண்ற கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேற மாதிரியான கேஸ் யூஸ் பண்றோம் இப்போ வந்து நிறைய வந்து அந்த பயர் இன்சிடென்ட்லாம் நிறைய ஆகுதா இதனாலயே வந்து ஃபுல்லா டோரை வந்து க்ளோஸ் பண்ணி தூங்குறதுக்கே பயந்து நா ஃபுல் டோருமே க்ளோஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அதில நச்சுத்தன்மையான ஏதோ ஒரு ஆ ஆக்சி ஏதோ ஒரு இது வருது அதனால வந்து எரிஞ்சு போது அந்த மூச்சு திணறல் ஏற்படுது இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா அதலால பயந்துட்டு என்ன பண்றே இப்பல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா டோரை ஓபன் பண்ணி வச்சு தூங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தா இருக்கு
ஆமாப்பா அதுவரை இல்லாம ஃபர்ஸ்ட் எல்லாம்ப்பா நம்மல்லாம் யூஸ் பண்ண போம்போது எவ்வளோ நேர வேணாலும் டிவி பாக்கலாம் இப்பல்லாம் வேற சொல்றது பாத்தீங்களா கொஞ்ச நேரந் தா யூஸ் பண்னணும் அதுக்கப்புறம் அதுக்க ரெஸ்ட்ட் கொடுங்க முதலல்லாம் நல்லா காலையில போட்ட ராத்திரி வரைக்கும் ஓடிக்கினே இருக்கும் அந்த அதா சொல்றீங்களே கதுவு திறந்து மூடுற அந்த மாதிரி டிவி சின்ன டிவி ஆனா இப்ப இருக்கிறது வந்து அது மாதிரி எதுவுமே இல்ல கேட்டா வச்சுக்கோங்களே இல்ல கரண்ட் போயிடுது பிச்சர் பிச்சர்டியூப் போயிடுதுன்னு அந் ராங்க் ஃபர்ஸ்டலா அப்படி இல்லாமதானே இருந்துச்சு இப்பயே இப்படியேண்ணிட்டு தா இருக்கு அது வேற இல்லாம ஆ இந்த எல கி இப்ப இப்ப நெறையா எடத்துல பாருங்க இந்த கிரைண்டர்ல்லாம் கூட இப்ப யூஸ் பண்றது இல்ல கிரைண்டர்லயும் முதல்லாம் பெருசுன்னு வந்துச்சு இ இப்போ வந்து நிறைய இப்போ அந்த அப்படியே யூஸ் பண்ற மாதிரி அப்படியே அரைச்சிட்டு அப்படியே கொட்டிக்கிற மாதிரி அது மாதிரில இப்பல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது வேற ரொம்ப கஷ்டமா இருக்கான்னுட்டுன்னு வேற வெளியில போய் அரைக்கிறாங்க நிறைய இப்போ வந்து சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாமே சீக்கிரமா போயிடுது போயிடுது போயிடுது மெய்னா ரொம்ப இப்ப இந்த டிவி இது எல்லாத்த விட இந்த அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்களே ஐயோ அப்பா கொஞ்ச நேரம் அயன் பண்ணி கொஞ்சம் ஹைல வச்சுட்டு இது பண்ணாலே போதும் ட்ரெஸ் எல்லாம் முதல்லல்லாம் அந்தக் கல்லாட்டம் இருக்கு அந்த அயன் பாக்ஸ் அதுல ஒண்ணுமே ஆகாது இப்ப வந்து லெஸ் வெயிட் ஆ இருக்கு இப்ப எடுத்து போடுறதுக்கு இருந்தாலும் பத்தன்னா இதெல்லாம் ஓவரா இருக்கு கொஞ்சோ அப்படி கொஞ்சோ இத ஆயிடுச்சனாலே அந்த டரெஸ் அப்படியே சுருங்கிடுது அந்த அந்த இது வந்து இதுல ஒட்டிக்குது இத கிளீன் பண்றதுக் குல போதுண்டா ஆகுது பார் ரொம்ப இதுவா இருக்கு அது வேற இல்லாம அந்த பட்டன் திருப்பறதும் ஒரு என்ன சொல்றது ஒரு மாசம் கூட வரமாட்டேது பட்டு பட்டுன்னு போயிடுது அந்த லைட்டு தெரிய மாட்டேன்து எந்த எந்த ஆரோ மார்க்கல இருக்குன்னு கூட தெரிய மாட்டேன்து ஒன்னு ஒன்னு மாறிக்கினே இருக்கு ஒண்ணுத்துல வச்சா ஒண்ணு போகுது என்னப்பா பண்றது இப்படில இருந்த எனக்கு இதெல்லாம் ஆதங்கம் தா சொல்லலாம் ஒண்ணு எப்பதா இதெல்லாம் சரியாகுமோன்ற மாதிரி இருக்கு
இதெல்லா ஒரு டென்ஷன் தா காலப்போக்கல பழகிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா நீ சொன்னலப்பா ஃபர்ஸ்ட்ல்லாம் வந்து நம்ம அந்த கிரைண்டரு ஆனா அதல அரைச்சி யூஸ் பண்ண கைல அரைக்கிறது ஒரு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய கிரைண்டர்ல அரைப்போமா அதோட டேஸ்டுன்றது தனிதா இப்ப அந்த டில்டிங் கிரைண்டர் அதெல்லாம் சொல்றாங்களா அதுல ஹீட் ஆயறதுனால நம்மளுக்கு அந்த பஸ்ட்ட் இருந்து அந்த டேஸ்ட் வரல இருந்தாலும் என்ன பண்றது நம்ம யூஸ் பண்ணிட்டோம் வீட்டுல செஞ்சு அரைச்சு யூஸ் பண்றோன்றதுனால காம்பேக்ட்டா இருக்கு அதுவு இல்லாம நம்பளுக்கு வந்து எட பற்றாக்குற அதிகமா இருக்கிறதுனால அந்த சின்னதா கிரைண்டர் வாங்கி வச்சுக்கணு பாக்கரதுக்கு அழகா இருக்குது நம்பளுக்கு வாஷ் பண்றதுக்கு நம்பளுக்கு சுலபமா இருக்குதுன்னு வாங்கிர்றோ ஆனா ஒரு கடந்த ஒரு இருவது இருவத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமியார் வீட்ல இந்த மாரி ஒரு கிரைண்டர் வாங்கி வெ ச்சிருக்காங்க இன்ன வரைலு நா அத தா யூஸ் பண்றே ஒரு முற நடுவுல ஃபால்ட் ஆச்சு நா ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றே நல்லாவே இருக்கு ஆனா அதுக்கப்புற வாங்கின கிரைண்டர்லா கொஞ்சோ வேஸ்ட்டாதா போச்சு மிஞ்சி போனா ஒரு மூணு வருஷங் கூட வரல அது மாரி அயன் பாக்ஸு அப்டிதா ஃபர்ஸ்ட்டலா நம்ப வெயிட்டா ஒரு அயன் பாக்ஸ் வரு அது ரொம்ப நாள் வரா மாதிரி இருக்கு ஆனா இப்ப வந்து அந்த ஸ்டீம் அயன் அப்டின்றாங்க அதென்னடாதுன்னா தண்ணி ஒழுகுது தண்ணில பட்டுடுது எதாது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கற மாரி இருக்கு ஷாக் அடிக்கிற மாரி இருக்கு இதெல்லா கொஞ்ச ப்ரச்சனைங்க அதிகமாதா இருக்கு ஆனா நம்ம அத பழகிட்டோ நம்ளால விடவும் முடியாது நம்ம மறுப்டியு பின்னோக்கி நம்ளால போ முடியாது இருக்குற அட்வான்டேஜுதா அட்வான்ஸா போலான்னா பாப்போமாகாண்டி பின்னோக்கி நம்ம போமாட்டோ அதே மாதிரிதா அந்த வாஷ் ஷிங்மிஷினு அது ஒரு பெருந் தொல்லையா தாம்ப்பா இருக்கு அதுவு ஏரியாவ்க்கு தகுந்தா மாரி ரிப்பேருன்றது ரொம்பவே மோசமா இருக்கு எங்க ஏரியால்லா பாத்தீங்னா உப்பு தண்ணி அதிகமா இருக்கற்துனால ஆ அடிக்கடிக்கி ரிப்பேர் ஆகுது அது ரொம்ப தலவலியா இருக்குது அதுக்குமே அது மார்தா ஆ ஏ எம் சி போடுன்றாங்க அத போட்டாலுமே வந்து ப்ளாஸ்டிக் பொருளு ரப்பர் பொருளுக்கு நாங்க வந்து தரமாட்டோ இந்த இது மாதிரியான பொருளுக்கு தா அப்டின் சொல்லிட்டு நம்ம ஏ எம் சி போட்டதுக்கப்பறமா சொல்றாங்க அத நீ ஏதாவ்து சந்திச்சிருக்கியா அந்த ப்ரச்சன
பா நா நெறையா சந்திருச்சு சந்திச்சிருக்கம்ப்பா அதுக்கு மெய்னா எங்க வீட்ல ஆக்வா காட் தண்ணிப்பா தண்ணியே இப்ப சரியில்லனுட்டு அது வேற போட்டோ நாங்க போட்டதுக்கு வந்து அது அது த்ரீ மந்த்ஸுக்கு ஒன்ஸூ அந்த அவுட்டர் ஃபுட் வந்து மாத்திக்கினே இருக்கணு அது இன்னன்னா எங்கள்து உப்பு தண்ணிப்பா அது ஃபுல்லா இது பண்ணிட்டு தா அது ப்யூர் வாட்டர் குடுக்குது அது என்ன ஆய்டுதுன்னா இந்த ஒரு மாசத்துலயே பொய்டுது அந்த வெளியில இருக்க அந்த அவுட்ஃபுட்டு அத எடுத்து அந்த த இது கேண்டில் சொல்லுவாங்கப்பா அதா அதை எடுத்து அத தட்டி அத க்ளீன் பண்ணி ஒரு வாட்டி ஸ் பண்றோ ரெண்டாவ்து வாட்டிலா சுத்தமாக பொய்டு அங்க அவர் கிட்ட சொன்னிய அது அந்த ஹெட்ஆஃபிஸ்ல சொன்னா நீங்க ஏ எம் சி போடுங்க நாங்களே வந்து பண்ணி குடுக்குறோனா சரின் போட்டோம்பா போட்ட ஒன்னே அவ்ங்க என்ன சொன்னாங்க த்ரீம் ஆ மூனு மாசத்துக்கு ஒரு வாட்டி தா வந்து பண்ணுவனாங்க ஆனா எங்களுக்கு வந்து இந்த உப்பு தண்ணி அதிகமா இருக்குறதால ஒரு மாசத் சோ ஒன்ற மாசத்துக்கு மேல இருக்கமாட்டின்து அப்பொ போட்ற வரைக்கு எல்லாத்துக்கு மண்டைய ஆட்டிக்கினாங்க அதுக்கப்றம் பாத்தா இல்லவே இல்ல நாங்க மூன் மாசத்துக்கு ஒரு வாட்டி தா பண்ணோ நீங்க வேற கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணாதா எங்ளால வர முடியு சும்மாலா நீங்க வந்து அவ்ங்களுக்கே நம்ளுக்கு வந்து இந்த த்ரீ மன்த்ஸ் இது ஆயிடு ச்சி இவ்ங்க வந்து நம்ப போயி பண்ணணு இன்ற இதெல்லா இல்லப்பா நீங்க ரேஸ் பண்ணுங்க அப்பதா எங்களால வந்து பண்ண முடியு இல்லன்னா நாங்க அதெல்லா பண்ண மாட்டோனுனனிட்டுன ஒரு அ ஒரு கராரா பேசுறாங்க அது போட்ற வரைக்கு இல்ல மேடம் நாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோ அந்த கேண்டில் நாங் களே மாத்ரோ அந்த கேண்டில் ஓப்பன் பண்ணி அத தட்டி கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதுனு ஆகும்ப்பா அது ரொம்ப அவஸ்த்தையா இருக்கு நீ இருக்குற இதுல அதுக்கு மேல பாத்தனா இந்த பொகையல்லா போகனுன்ட்டு அந்த சிம்மி வேற வாங்கி போட்டோ அந்த சிம்மிய க்ளீன் பண்றதுக்குள்ள சீ போனு ஆய்டு அதுல ஒரு ஒரு நாளு பக்கோ ரேக்காட்டொ இருக்கு அதுல ஒன்னு ஒன்னா கய்ட்டி கய்ட்டி அது ஒரு ஒரு ஒன் டே வெக்கிதுப்பா அது ஃபுல்லா அது உள்ள இருக்குற அந்த டஸ்ட்டு ஆயிலு அதுக் அதுக்கு ஏ எம் சி போட்டோ போட்டாக் கூட அதுக் கூட ம்ஹூம் கேட்டா நாங்க இ ப்பதா வருவோ நாங்க மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி தா வருவோ உங்களால முடிஞ்சா இது பண்ணுங்க ஆனா போட்ற வரைக்கு அதுல எதுமே சொல்ல மாட்டேறாங்கப்பா இப்பதா எல்லாமே புதுசு புதுசா போட்றாங்கப்பா
ஆமாம் கண்டிப்பா ஏ எம் சி போற்துல்லா வேஸ்ட்டு தாம்ப்பா செரி உங்கக்கிட்ட பேசுனதுல டைம் போன்தே தெர்ல திரும்பவு நானு ஒரு வேல இருக்கு முடிச்சிட்டு வந்து
ஆ ஓகேப்பா ஓகேப்பா நன்றிப்பா